சிஸ்டர்
வணக்கம் சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா சும்மா தா சிஸ்டர் இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானா அதா எங்க அம்மாக்கு வயிறு வலிக்குது சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கே சிஸ்டர்
நீங்க டாக்டரா என்ன
இல்ல இல்ல வயிற் வலிக்குதுன்னா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது என்னவோ பள்ள த்துல வண்டி விழுந்திருக்கு அதுல எங்கவோ புடிச்சிட்டு இருக்கு போல என்ன பண்ணலான்னு யோசிச்ட்டு உக்காந்துருக்கே
ஓஹ்
அந்த நரம்பு இதாயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா
ம் உம்
அந்த அந்த தொப்புல கொடிக்கிட்ட அந்த மாதிரி எதாவ்து ஆயிடுச்சா எனக்கே தெரியல அம்மா வலிக்குது அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதா யோசிச்ட்டு உக்காந்துருக்கே என்ன பண்ணலான்னு
நீங்க எதனா ட்ரை பண்ணி இருக்கப் பெயின அப்புறோ அதிகமாகிட போறீங்க
உம் இல்ல இல்ல எதுவுமே பண்ணல அதுதா ஹாட் வாட்டர் குடிச்சா அது கொஞ்சோ நிம்மதியா இருக்கு ஹாட் வாட்டர் குடிச்சா கொஞ்சோ நிம்மதியா இருக்குல்ல
ஹாட்டு வாட்டர் அதுக்கு இதுக்கு சம்பந்தோ இருக்கா இல்ல எனக்கு தெரியல உண்மையாவே அதனாலதா கேக்குறே
தெரில எனக்கு அதுதா என்ன பண்ணலா தெரியல வயிறு வலிக்குதுன்றாங்க சரி கொஞ்சோ ஹாட் வாட்டர் குடிச்சா எதாவ்து நிம்மதியா இருக்குமோ அப்டின்ட்டு நா யோசிக்றே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
சோடா வேணுன்னு கேக்குறாங்க சோடா குடுக்கலாமா
சோடாவா
ஆஹ்
எனக்
அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம்னு எனக்கு தெரியல
அதேதா எனக்கு நீங்க எப்டி சிஸ்டர் ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் வைபா
ஹவுஸ் ஒய்ஃப்தா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா எக்ஸ்பிரஸ் அவன்யூல அப்றமா கன்சிவ் ஆய்ட்டே அதனால ரிசைன் பண்ணிட்டே இப்ப ரெண்ர வயசு இருக்கு கொழந்த உங்களுக்கு
நா இப்பதா சிஸ்டர் காலேஜ் முடிச்சு ஒன் இயர் ஆகுது ஒர்க் ஒர்க் போயிட்ருக்கே
இப்பதா காலேஜ் முடிச்சிங்களா சேரி சேரி எனக்கு ரெண்ர வயசு கொழந்த இருக்கு பொண்ணு
ம் எப்டி வீட்ல இருக்கரது போர் அடிக்கலைய உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க ரொட்டினா நீங்க
ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஃபஸ்ட்டு ரொட்டீனா நல்ல காலைல ஏந்தோமா வேலைக்கு போனோமா நைட்டு வீட்டுக்கு வந்தோமா சாப்ட்டோமா தூங்னோமா அந்த மாதிரி இருந்துச்சு அப்டியே ஃபுல் டே போயிரு வேலைல இப்ப ஹவுஸ் ஒய்பா இருக்கறது சும்மாதா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா சும்மாவே இல்ல ஏதாவது வேற வேல வந்துட்டேருக்கு டெய்லி எழ்ந்த உடனே காலைல லன்ச் பண்ணி குடுக்கணு நம்ம பாப்பாவ பாத்துக்கணு பாப்பாவ பாத்துக்கறதே பெரிய ஒரு வேலையாருக்கு அ சும்மா நம்ம வந்து இப்டி உக்காரும்போது அப்பதா அவங்களுக்கு வந்து பாத்ரூம் வருதுன்றாங்க கூப்ட்டுட்டு போய் அவளுக்கு வாஷ் பண்ணி கூப்ட்டு வந்து உக்கார்வே மறுபடியு கொஞ்ச நேரோ கழிச்சு கை வாஷ் பண்ணணுன்வா அதுக் பின்னாடி சுத்துறதே ஃபுல் டே போயிருது சிஸ்டர் அப்புறமா மத்யானோ எப்டியாவது டைம் எடுத்து மத்தியானத்துக்காது ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவள சாப்ட வக்கிறதுக்குள்ள உயிரே போயிருது அய்யோ ரொம்ப கஷ்டமாருக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப இருக்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குனு எனக்கு தோணுது ஒர்க்கிங் உமனா இருந்துர்லா போல
ஆமா ஆமா மார்னிங் ஒர்க் போணுமா ஈவினிங் வீட்டுக் வந்தோமா திருப்பி ரெஸ்ட் எடுத்தோமா திருப்பி ஒர்க் போரோமா அப்டியே ரொட்டீன் ஆய்டு
வது ஆயிரு ஆனா இதுல துணி துவைக்கணு சாமான் துவைக்கணு வீட்டுல சமைக்கணு பாப்பாவ ஊட்டுனு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி அவளுக்கு ட்ரெஸ் பண்ணனு அப்புறமா அவள் சும்மா சும்மா அடிக்கடி பாத்ரூம் போனு கை வாஷ் பண்ணுனு அது இதுன்னு ஒரு பத்து தடவ எழுந்துக்க சொல்லுவா அவ பின்னாடி சுத்திட்டே அவள பாத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அடிக்கடி மேல படிக் கெட்ல ஏறி மேல மொட்டமாடிக் போயிறா அது பாத்திட்டே இருக்கறது அவள நோட் பண்றதுக்கே ஒரு முப்பதாயிரூபா சம்ளோ குடுத்து வேலக்கு வக்கணு போலருக்கு ஆளுக்கு
ம்
அவ்ளோ டயர்ட் ஆக்குறா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கறதே எனக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு
வீட்ல இருக்கவங்க வேற யாரு பாப்பாவ பாத்துக்க மாட்டாங்ளா நீங்கதா
யாருமே இல்ல சிஸ்டர் அம்மாவு வேலக் போய்றாங்க
ஓகே ஓகே
நானு ஹஸ்பண்ட் பாப்பா தா பாட்டி அவ்ளோதா அவுங்க வீட்ல உக்காந்து சீரியல் பாக்குறதுக்கே கரெக்ட்டா இருக்கு
ஹம்ம்ம்
என்னோட பாட்டி அவங்ளோட பாட்டி எனாயா அங்கரு தனி குடுத்தனோ இருக்கறனா
ம்
அவுங்க அவுங்க பொண்ணு கூட அங்கயே இருப்பாங்க இங்க வரமாட்டாங்க அதிகமா ஆ சோ இந்த இத் தனியா இவள பாத்துக்கறது வீட்டு பாத்துக்கறது இதுதா எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு
அயோ நீங்க சொல்றதல்லா பாத்தா அப்றோ எங்களுக்கு பயமாருக்குமே இப்ப இருக்க எ ஜென்ரேஷன் பாத்தா இதுக்கப்றோ மேரேஜ் அப்டி போன அவ்ளோ சிங் ஃபுல்லாவே இருந்துர்லானு தோணுதே
ஆமா அது ஃபர்ஸ்ட்டு நானே மேரேஜ் வேண்டா வேண்டா சொல்லிதா அப்பவே சீக்ரமா பண்ணிறாங்க எங்க வீட்ல எல்லா இருவது வயசு ஆயிடுச்சு இன்னு என்ன உக்காந்துட்டே இருப்பியா அப்ன்னு பொண்ணுன்னு போஸ் பண்ணி இருவது வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்புறமா இப்போ கொழந்த வேற இவள பாத்துக்கணு ஹஸ்பண்ட்ட பாத்துக்கணு வீட்ட பாத்துக்கணு இதுவே கரெக்டா இருக்கு பழகிரு சிஸ்டர் ஒன்னு இல்ல நீங்களு கல்யாணோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே இது ரொட்டின்னா ஆயிருச்சுன்னா பழகிரு இல்ல நீங்க இதுவே ஒர்க்கிங்கா இருந்தீங்கன்னு ச்சிக்கோங்கள ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க ஜாப் பண்றீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு கொஞ்சோ அவ்ளோவாத் தெரியாது இப்ப மாமியார் வீட்லயே இருப்பாங்க அவங்க சமைச்சு வச்சிருவாங்க மருமக வெளில வேலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த மாரி இருந்தா அவ்ளோக் கொஞ்சோ தெரியாது கஷ்டோ எ ஃப்ரெண்ட்ல இருக்காங்க அந்த மாரி மாமியார் சமைச்சு வைக்கிறாங்க வேலைக்கு போயிட் டு வீட்டுக்கு வரா அது அந்த வாழ்க்க நல்லா நிம்மதியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது
அது அழகா ‌ இருக்குல்ல
ஆமா ஆமா அது கரெக்ட்டா சொல்னீங்க தோழி
ம்
அது எல்லா கெடக்கிறது ஒரு வரப் ப்ரசாதம் சொல்லலா
நா ஏ வீட்ல இப்போதி இ வேணான்ற மெயின் செட்ல சொல்லிட்டு இருக்க ஆனா அவங்க எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே என் சொல்லிய முடிச்சுடுவாங்க போல
ஆ எங்க வேல பண்றீங்க நீங்க என்ன ஒர்க்கு
நானு பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்றோ சிஸ்டர் இத ஏ டி எம்லா இருக்குல்ல ஏ டி எம்க்கு கேஷ்லா கொண்டுப் போவாங்கள ஏ டி எம் வண்டிலா இருக்குல அந்த வண்டி ஆ அது வந்து நா ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல இருந்துதா எல்லா சைட்டுக்குமே சென்னைனா சென்னை ஃபுல்லாவே எந்த என்னோட சைட்ல இருந்துதா போகு
ஓ நல்ல வேலதா
ம் அதுக்காக இப்போ ஒரு ஏ டி எம் வண்டி இருக்குன்னா அதுல ஒரு டிரைவரு ரெண்டு கன்மேன்னு ஒரு கஸ்டோடியன் போவாங்க சோ நா ஆஃபீஸ்லப் இதுதா ஏ டி எம்ஸ் பேங்க்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மெயில் அனுப்புவாங்க இந்த மாரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் எதனா ஒரு சைட்டு இருக்குன்னா ஏதோ பிளேஸ் னா இந்த ப்ளேஸ்ல வந்து இந்த ஏ டி எம்க்கு வந்து எனக்கு இவ்ளோ கேஷ் வேணு அப்படின்றவங்க எனக்கு மெயில் அனுப்புவாங்க நா அந்த மெய்ல வச்சு என்னோ ட என்னோட டீமுக்கு அனுப்புனனா அவ்ங்க வ அந்த பேக்ல பத் தீங்கனா ‌ஃபை ஹண்ட்ரட் கேசட் டூ ஹண்ட்ரட் கேசட் அண்ரட் கேசட்தா இருக்கு இவுங்க எவ்வளோ கேக் குறாங்ளோ அந்த அமௌண்ட் வந்து ஃபை ஹண்ட்ரட் இப்ப ஒரு டென் லாக்ஸ் கேட்டாங்களா அந்த ‌ பாக்ஸ்ல டென் லாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த பேக்ல போட் டு அந்த வண்டியில வச்சிருப்போ அந்த வண்டி அந்த சைட்டு போய்ட்டு அந்த வண்டியில இருக்க கேசட் எடுத்து ஓப்பன் பண்ணி ஏ டி எம் ஓப்பன் பண்ணி உள்ள வப்பாங்க கேஷ இது வந்து ப்ராப்பரா இப்ப எங்க ஆஃபீஸ்லந்து கரெக்ட்டா போற வரைக்கு நம்ப இது பண்ணனு கரெக்ட்டா போதா அப்டின் சொல்லி அசைன் பண்ணனு போயிடுச்சுன்னா அவ்ங்க கரெக்ட்டா அங்க ஏ டி எம் குள்ள போய் அ முடிச்சிட்டாங்ளா இல்லையான்ட்டு கால்ஸ் பண்ணி விசாரிக்கணு ஏன்னா நா ஃபோர் ஓ க்ளாக் எனக்கு முடிஞ்சிரு ஆஃபீஸு முடிஞ்சுச்சுன்னா எல்லா முடிஞ் சா நா கெளம்பில்லா டக்குனு அதனால எல்லார்க்குமே எ கஷ்டோடியன்ஸுக்குல்லா நா பாக்றது வந்து ஐ சி ஐ சி பேங்க் பாத்துட்டு க்க சோ எல்லாத்தையு முடிஞ்சிடுச்சா அப்டின் சொல்லி கால் பண்ணி கேட்டுட்டு ப்ரஷர் தெரிய்ல எனக்கு எனக்கு செட்டாயிடுச்சு ஆனா எல்லாருக்குமே ப்ரஷர் இருக்குன் சொல்லி நிக்கிறாங்க ஆனா எனக்கு எதுவு தெரில ஒரே வேல ரொட்டீனா செய்யற் ம்
ஆ நம்மளுக்கு கஷ்டொ தெரியாது சிஸ்டர் எந்த வேலையா இருந்தாலு கரெக்ட்டு தான
ம் ஆமா ஆமா
ஆனா எனக்கு தெரியாது ஏ டி எம் ல கேஷ் போர்றதுல பேக் சைட்ல இவ்ளோ வேல நடக்குதுன்னு
ம் எனக்குமே தெரியாது சும்மா ஒரு மிஷின்ல வருவாங்க தெஞ்ச அப்டியே கேஷ் வந்து வெப்பாங்கன்ட்டு ஆனா இதுக்காக இவ்ளோ பெரிய டீம் பேக் பேக் சைடு இருக்காங்கன்றது எனக்கு வந்து ஒர்க் போய் தா தெரியு கிட்டத்தட்ட எத்தன பேர் தெரியுமா இருக்காங்க இந்த பேங்க் து கேஷ எடுத்ட்டு வர்றதுக்கு ஒரு டீம் இருக்கு அதுக்கப் அப்பறொ வர கேஷ வந்து இந்த மாரி கேஷட்ல வெக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு அந்த பேக எடுத்து வண்டிக்குள்ள வெக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு கரெக்ட் டயத்துல பேக் இந்த வண்டில இருக்கான்னு அதுக்கப்றொந்தா அந்த வண்டி ட்ல இருக்க நாலு பேர் அந்த பேக்குக்கு சேஃபா எடுத்துட்டு போய் ட்டு முடிச்டு ரிட்டன் எத்துட் வராங்க அதுக்கு தனியா டிரைவர்ஸ் இரு காங்க அதுக்கு தனியா கன்மேன் இருக்காங்க ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு கன்மேன் இருக்காங்க இந்த ஒரு இத நம்பி இத்தன பேருக்காங்க அந்த ஒரு ஏ டி எம்ல கேஷ் வெ க்கிற ப்ராசஸ்ல மட்டு ஆனா நெனச்சா ஒருத்தத்துமே இவ்வளோ கேஷ போட்டு வந்தர்லா அனா அப்டி போகாம ஒரே ன்னா நம்பளே எடுத்துட்டு போனு நம்பளே போன்னு அதிக வேலருக்கு அதெல்ல இந்த மாரி இவ்வளோ டீம்ஸ் இருக் க்காங்க பேக்ரௌண்ட்ல
ஆ அதா நீங்க சொல்லிதா எனக்கு தெரிது ஆனா நா பா்த்துருக்க ஏ டி எம் ல கேஷ் இன்சட் பண்ணுவாங்க இல்லியா
வண்டி வெளிய நிக்கு உள்ள மூடி இருப்பாங்க டோர அதுனால உள்ள கேஷு சிட்ருக்காங்கன் தெரியு நம்ப்ளுக்கு கு கூட ஒரு கன் மேன் இருப்பாங்க பாத்துருக்க
ஆமா அந்த ஒரு மி பேரிகேட் மாத்ரியா இல்ல என்னவோ ஒரு நல்லா ஹைட் பண்ற மாதிரியா என்னவோ வச்சிருப்பாங்க கரெக்ட்டா அந்த பேக்ல கேஷ் எடுத் துட்டு வந்து அந்த ஏ டி எம் ல போடுவாங்க அது மட்டு நா பா்த்துருக்க தோழி ஆ ஆனா எனக்கு இதுக்கு பின்னாடி இவ்ளோ வேற இருக்கு அப்டின்ட்டு நீங்க சொன்ன அப் சும்மாதா எனக் தெரியுது இப்டி இவ்ளோ ப்ராசஸ் முடிஞ்சு அந்த கைலந்து அப்டியே மாறி மாறிதா இவ்வள தூரம் வருதுன்னு நீங்க சொல்லி தா எனக் தெரிய வர்து உங்க கிட்ட பேஸனது ம் பேஸ்னது ரொம்ப நல்லா இருந்துது தோழி
ஓக்கே சிஸ்டர் உங்க கூட நா டைம் ஸ்பென்ட் பண்ணது ஹேப்பி சிஸ்டர்
நன்றி ரொம்ப நன்றி தோழி மறுபுடியு பேசலாம் வணக்கம்